ஹலோ கேக்குது ஆ கேக்குதா போன வாட்டி தா ஆல் ஏ பி சி டி வந்து கண்டினியூ பண்ண இந்த வாட்டி ஒ டு த்ரி கண்டினியூ ப
ஒன் டூ த்ரீ கண்டினியூ பண்லாமா
ஆ
ஓகேங்க கண்டினியூ பண்லாமே
ஆ பண்ணுங்க அப்டியே
ஆ பிரீட்டில் லிட்டில் பேபி
செல்லே
ஆ நைன்
க்ளிப்பர்
கோஷ்ட்
ஹண்ட்
லெட்டர்
தப்பு ஓகே செவன்
புரியல
செவன் தான வரு சிக்ஸ்சு தான ஹேண்டு
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ம் சே ஓகே ஃபர்ஸ்ட்லந்து நல்லாருந்துச்சு அப்போ செரி செவன உட்டுருங்க எயிட்டுக்கு லெட்ரு நைனுக்கு என்ன வச்சோ
ப்பிரிவ்யூ
ஓ பிரிவியூவ தா மறந்துட்டேன்னா ஓகேங்க
செரி
நம்ம வேற என்ன கேம் வெல்லலாமா
ம் செரி நெக்ஸ்ட் நா விடுகத கேக்குற எப்டின்னா இது ஒரு லைக் அ ஸ்டோரி சினாரியோ ஒரு அதுலருந்து சொல்ற
ம்
இப்ப வந்து ஒரு காடு ரொம்ப இரு டாருக்கு அந்த கா அந்த காரு இருட்ல
ஹலோ
அந்த கார் இருட்ல தெரியாம போய் ஒரு பெரிய மரத்தில போய் மோதிருச்சு
ம்
கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் அது வந்து ஒரு சேவ் ஒரு மரத்துல போய் மோதிருச்சு
ம்
அந்த வண்டியோட லைட்டு ஆஃப் ஆதா அணையுத ஆஃப் ஆதா அணையுத ஏன்
புரியல
ஒரு ஒரு ஒருத்தரு கார் ஓட்டு போறாரு
ஓகே
அந்த கார் என்னாச்ச போய் ஒரு மரத்துல போயி இடிச்சிருச்சு
ஓகே மரத்துல போய் வெடிச்சிருச்சு
அவர் மயக்கபோட்டாரு அந்த காரோட லைட்டு ஆஃப் ஆகுதா அணையுதா ஆஃப் ஆகுதான அணையுதா யா
ஆ
யா
ம் என்ன கா பிரச்சனை வந்துருக்கு அதுல
இல்ல தப்பு
அப்ப என்ன
யோசிக்கணு கொஞ்சமாச்சு ஓன்னே என்னன்னு கேட்டானா என்ன சொல்லுவ ஏதாச்சு நெறைய ஆன்சர் சொல்லுவ இல்ல இல்ல சொல்றே இல்ல ஆமானா ஆமா
அந்த லைட்டு பிளிங்க் ஆயிடுச்சா இல்ல எப்டி
அதுதா
அது ஏ பிளிங்க் ஆடுச்சு
நா சொன்னல்ல நல்லா யோசி அ கான்செப்ட சொன்ன கதயை நல்லா யோசி
புரியுது நீங்க சொன்னது என்னவா இருக்கு
கத புரிஞ்சுச்சுல்ல
கத புரிஞ்சிச்சு ஒருத்தர் நைட்ல ஒரு கார் எடுத்துன்னு போறாரு மரத்துல போய் முட்டிறாரு
ம்
அந்த லைட் மட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கு
ம்
ம் தெரிலியே எனக்கு
செம்ம ஸ்பீடா வந்து இடிச்சுடாரா அந்த காரோட லைட் ஆஃப் ஆவுதா அனைதா ஆஃப் ஆவுதா அனைதா ரொம்ப நேரமா இப்டே இருக்கா
ஒரு வேல பேய் எதனா பிடிச்சுச்சா அதுக்கு
இல்ல தப்பு தப்பு யோசிகுனு யோ இன்னோ கொஞ்சோ நல்லா மூடியை வச்சு யோசிக்குணு
புரில
நல்லா மூளையை வச்சு கொஞ்சோ யோசிக்குணு
மூடிய வச்சு யோசிக்குணும்மா எனக்கு மூளையே இல்லங்க நானே ஒத்துக்குறே நீங்களே சொல்லுங்க
அட லூசே நா என்னா சொன்ன ஆஃப் ஆவுது அனையிது ஆஃப் ஆவுது அனையிது ரெண்டு ஒண்ணுதா அந் அந்த லைட் எரி
சேரிங்க சூப்பருங்க வேற லெவல் சேர் நா கேக்கவா ஆ சிரிச்சின்னே இருக்காதீங்க ரொம்ப பல்ல காட்டாதீங்க பல்லெல்லா கிழ விழுந்துர போது
செரி ஓகே ஓகே
ம் எவ்ளவு எடுத்தாலும் பெரிதாக்கி கொண்டே இருக்கும்
எவ்ளவாய் புரிலே எவ்ளவு
எவ்ளவு எடுத்தாலு பெருசாயிட்டே இருக்கு அது அது என்ன
பலுனா
அது நீ என்ன தோண்ட முடியுமா இல்ல அப்டியே கைய வுட்டு எத்துருவியா எல்லாத்
சேரி அப்ப சொல்லோனு நா க்ளூ குடுக்குணு நா க்ளூ குடுத்தல்ல ஃப்ரூட் அது மாரின்னு
அது நீ எங்க வேணால் பாக்கலா ரோட்ல நடந்து போனா கூட பாப்ப நீ
மண்ணு
நம்ம சிட்ல ஃபுல்லவே அப்டித்தா பண்ணி வச்சிருக்கானுங்க ரீசெண்ட் டேஸ் மண் இல்ல வேற சொல்லு பெரிதாகேக்குண்டே இருக்கு பெருசாய்டே இருக்கு
தோண்ட தோண்ட குழி
ஆ அதுதா
ஓச்சி யோ யோ
எவ்ளோ சிம்பிளா கேட்டே அதுக்கு போயிட்டு மண்ணு
தோண்ட தோண்ட வந்துனே இருக்குன அதா மண்ணு தோண்ட எவளோ தோண்னாலு வந்துன்னே இருக்கு
தோண்ட தோண்ட வந்துனே இருக்குன் சொன்ன ஆனா என்ன வரு குழிதானே ஃபர்ஸ்ட் வரு அ
செரி ஓகே ம்
ம் சேரி நீங்க கேளுங்க
ம்
உம்
ஒகே தண்ணீல நீந்த முடியாத மீன்
எந்த மீனா
என்னா மீனு
ம் வவ்வால் மீனு
இல்ல ரொம்ப தப்பு தப்பா சொல்ல கூடாது அதுவு ஒரு மீன்தானே
அதுனாலதா சொன்னே
இல்ல
ம் நீந்தவே முடியாத மீன்
ஆமா
எதுனா ஒரு க்ளூ குடுங்ளே
இதுக்கு மேல க்ளு கெடையாது நீந்த முடியாத மீன் அவ்ளதா
நீந்தவே முடியாது அதால ஆனா மீன்னு முடியு
ஆமா மே
என்னது இருக்கு ம் எதுனா ஆப்ஷன்ஸ் ஆச்சு குடுங்களே
ம் ஆப்ஷன்ஸ் இதுல ம் நீ சொல் நா க்ளு கு இப்பதா நீ கண்டுபுச்சது அவ்ளதா முஞ்சுச்சு
சே க்ளு குடு
பறக்கு
பறக்குமா
ம்
இன்னா பறவையா
பறவைல மீன் என்னன்னு பறவ முடிய
கொக்கு மீனா அ சி கொக்கா
கொக்கு மீனு இல்ல
கு மீன் அதெல்லா தின்னோல்ல அதா கொக்கு மீன் வந்துச்சு
வேறென்ன பறக்கு ம் அதால நீந்தவே முடியாது
முடியாது
தெர்ல நீங் சொல்லுங்க
நல்லா யோசி மூ மூள மூள வச்சி
ம் காக்காகு மீனு முடியாது எதுக்கு மீனு முடியும்னு எனக்கே தெர்லையே
நம் வானத்துல பறக்க வானத்துல இருக்கற்த சொன்ன பறக்கற்து
இது ஏரோப்ளேனா ஜெட்டா
ஏரோப்ளேன் மீன்ல முடிதா மீன்ல முடிதா
ம் பறவைகள் இருக்கும் காக்கா குருவி புறா வேற என்ன பறக்கு பலூனா
பலூன்ல மீனுனு முடியுதா
ஆ அதுவும் முடியில மீனுன்னு ஆந்த வவ்வாலு
அப்றோமா வேற வேற இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ற நெறைய எக்ஸ்பெக்ட் பண்
வேறென்னா இருக்கு வானத்துல பறக்குறது ம் ஆ வேறேன்னா இருக்கு நம்ம கூடதா ஏரோப்லேன்ல பறப்போ மனுஷங்க ஆனா அது கூட மீன்ல முடியிலியே எனக்கு தெர்லங்க நீங்க சொல்லுங்க எனக்கு மூளையே இல்ல
விண்மீன்
ச்சோ இந்த ஸ்டார்ஸ முட்டனா சேரிங்க சூப்பர் ஹேட்ஸ்ஆஃப்
ஐ கேல்ஸ்
ஓ
நாந்தா சொல்ற வா ஆனா நா எக்ஸ்பெக்ட் பண்ண நா நனைச்சே சொல்லிடுவியோ
உங்க பை அவுட் ஆஃப் ஃபை குடுக்குறே பாயிண்ட்ஸ்
மாதுள பழம்லா கண்டுபுச்சே மூளைய வச்சி
நா அந்த அளவுக்கு யோசிக்ல சேரி வானத்துல என்ன இருக்க போது அதா நிலாவரிக்கு யோசிச்சவங்க அத யோசிக்லனா என்னா பண்றது பறக்கு பறக்கு வேற சொன்னியா சேரி அந்த நட்சத்திரோ ஏது இது பண்ண போதாங்க அங்கல்லா மாட்டி இருக்கொணு
ம் புரியில
என்ன நட்சத்திரோ ஏன் இது பண்ணபோது அங்க எங்கயாது மாட்டினு இருக்கோங்கன்னு சொல்லிட்டு நெனைச்சே
நட்சத் அதா விண்மீன் பிளையிங் ஸ்டார் ம் போம்பாரு சூப்பரா பரப்பா ஜட்டு மாதிரி பரப்
நா கூட ஜெட்டு ஏரோப்ளைனு மேககோ
செரி சேரி ஒன்னு கண்டுபுடிக்கில சேரி சேரி ஒன்னு கண்டுபிடிக்கல போய் தூங்குங்க போங்க பாய்
சேரிங்க சைரிங்க பாய்